ஹலோ
ஆஹ் கேக்குதா
கேதுரா வேனான்டா வேறான் வீட்டுக்கு பொய்தா சாப்புட்னு
வீட்டுக்கு போவண்ணு சாப்பிடல கால்ல சாப்பாடா
அங்க ஒண்ணு இல்லையா மதியொ சாப்பாடு சேந்து சாப்புட்லான்ட்டு உட்டு வன்ட்யா
நா
நடுபாய் நிகா
நடுவா நீ எனா வேல பண்ற
வண்டி ஓட்லான்னு வந்தே அனா தனிய பாயலா
டிராக்டர் ஓட்டிவியா
தண்ணிப்பான்சிங்க கைனிக்கு அதாவது அண்ணன் ஓட்டின்க்கிறாரு வண்டியா
ஓ ஓ
உம் நீ ஏ பண்ணுங்கற சப்ட்டீயா இல்லையா
உம் சாப்ட்ட
என்னா ஸ்பெசலு ஞாயித்துகெழமைக்கி அ ஞாயத்துகெழம வேற என்னதா ஸ்பெசலு மீன் கொழம்பு எங்க வீட்ல வேற பறவால மீன் கொழம்பு சாப்ட் ந எங்க த உன் வீட்டுக்கே போல காலந்து பனாதா தெரியுமே தெர்ல்லையே வீட்டுக்கு போனதா தெரிய ன்னா சாப்பாடு செஞ்சு வெச்சுருக்காங்கன்னு
உம் நாளைக்கி காலேஜ் வருவியா
காலேஜ் வரும்ப்பா நாளைக்கி லாஸ்ட் நாளு முக்கியமே படிகிறமோ இல்லையோ
காலை வரணு
அந்த அட்னஸ் தான படிக்கிறமோ இல்லையோ பாத்தே வரும்போது ஆ நீதா அத சொல்லனு என்னு எத்தன தா கம்ப்ளிட்
உம் பரவால்ல நானா ஆறு காசு வண்டுக்கு அப்புறோ ஒரு ஆறு வாட்டி பேசிக்கிற அவளோ தா
காசு வந்தப்புறோ ஆறுவாட்டி காசு வந்தது காசு வந்ததுக்கு முன்னாடி எத்தனவாட்டி பேசுனா பதனஞ்சி
உம் நீயா
போய்ங்குது இது ஒம்பதாவுது
இப்பதா வாத்தப்பே எப்டி எல்லாரு காசு ப்பா அத பாதுட்டு அப்றோ ஃபோன் பண்றே நியா
இல்லியா
ஆ அது முனாடியே பேசிர்ந்தியா
உம்
பரத்தூட ஏத்திட்டா போல்து அவ்ல்தா அவங்கிட்டயே பேசு
அவ ஃபோன் பண்ணே பிஷ்யா மா அதா சேர்னு
டேய் வாத் வாய்ஸ் ப்ரேக் ஆவுத்டா வாய்ஸ் ப்ரேக் ஆவ்துடா டேய்
ஏன்டா ப்ரேக் ஆவுது இவ்ளோ நாளா தான்டாருந்து
டாட் கேண்டி லாகைன் என்னந் தப்டி கடிகண்ட
யாரு உனக்கா உன்னுக்கு டவரு காடைக்கலய டேய் என்னக் டவர் காடைக்கும்டா பி எஸ் எண்ல் உனக்தான்டா டவர் கெடைகாது
ஏய் எனக்குலா வ பக்கதுலயே டவருக்குது இதோங்தாக்குது டவரு
டே நா எவ்ளொ நேர டே நா எவ்ளொ நேர பேசிட்ருந்தே நல்லாாதானடா கெட்சுது டவரு
யார்கிட்ட பேச்ருந்த
திவாகர் கிட்ட பல்லா
நீ ரென்பேரு பேச்னுர்கீங்ளா ஜாலியா
ஆ
மாத்தி மாத்தி பேச்னுர்கீங்ளா ரெண்டு பேரு
ஆ
நாதா பேசனயோ அப்டி ரெண் நீங்க ரெண்டு பேரு காலேஜ பத்தியா
இல்ல அந் மார்லா பேச ச்மாட்ன்டா டேய் நல்ல பசங்கந்தாடி நா அடேய்
உ
நல்ல பசன்னு ஊருக்கே நாங்க நல்ல பசன்னு ஊருக்கே தெரியு
ஆ ஆமா ஆமா நீ நல்ல பையனு ஊருக்கே தெரிஞ்சிச்ச எங்க அம்மா கூட சொன்னாங்களா பெருமையா
ஹ
நல்ல பயடா உன் கூட சேர்ற சொன்னாங்க எங்க அம்மா
அஹ
என்டா இந்த மாரி பண்ற உன் பேர் ஏண்டா கேத்துக்குற
மிஸ்டேக் ஆய்த்ததலவ அன்னக்கி
ஆ
ஹ ம்
ஹலோ மனோஜ் வீட்டாண்டியா கட்டாண்டத்திலியா என்னா கத எதுக்கு சண்ட
டேய் நானே ஒரு மீட்டிங்ல இருந்தே வந்து ஃபோன் கேட் ஃபோன் கேட்டுன்னே இருந்தா டேய் இருடா நா மீட்டிங்ல இருக்கிறேன்டா அப்பறமா எடுத்து தரேன்டா போன்னேன்ன அவன் ரொம்ப டார்ச்சர் பண்ணிருந்தா ஃபோனு குடு ஃபோன் குடுன்னு டேய் தர முடியாது வெய்ட் பண்ணாதடா ஓ அப்டின்ன நா என்னா பண்ண பழஸ் டேய் அது பக்க ஏதோ கட்ட கிட்ட எடுறா போல சீன் போட்டுன்னுருந் ஆ எத்தன பண்ணிக்கடா கட்டைய எடுத்து நம்லாண்டையே ஆக்ஷன் பண்ணுன்னா எனக்கு கட்ட செர்யான கோவ வந்துருச்சி ஆ நா போட்டு செரியான டேட்டு சொல்ட்டா என்னைய ஒரேயடி அடிச்சுட்டா கட்டியிலியே போட்டு கட்ட வச்சுருந்தா கையில
ம் ம்
வந்தது போவோ இப்பயே சேரி அனாதையா அடிச்சிடீங்க மாத்திக்கிட்டானுங்க அது வழியா வந்து பசங்கள வந்து அதுக்கப்
இல்லன்னா மடக்கலனா மடக்கலனா அடி வாங்கிட்டு இருப்ப நீயெல்லா
நா ஏன்ட அடி வாங்கற ஆ
வாங்கிட்
ம் அவனுங்கெல்லா சும்மா
சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லா சண்ட போட்டீங்க எப்புட்றா மெச்சூரா இருடா கொஞ்சமாச்சு
எவ்ளோ பொறுமையா சொல்ல முடியுமோ அவ்ளோ பொறுமையா சொல்ட்டே பின்ன அதுக்கு மேல அவன் அந் மாரி பண்ணாதா கோவ வருமா வராதா
நீதா பொறுத்துப் போனா ஆ
பொறுத்தெல்லா என்னாலலா பொறுத்தெல்லா போ முடியாது வா ஸ்ட்ரைட்டா அடிதா
ஓஹோ ரவ் ரவுடியா நீங்க
ரவுடி அந்தளவுக்கெல்லா இல்ல நா
ம் ஃபர்ஸ்ட் எப்ப தரலாங்க
ஃபர்ஸ்ட் இயர்க்கு ஜூலை ஒன்னு
ஜூலை ஒன்னா
உம் ஃபர்ஸ்ட் இயர் வரும்போது நம்பளாம் லீவு என்ன
உம் தெரியல இருக்கட்டோ ஒர் நாள் லீவு என்னடா பத்தும் ரெண்டு நாள் எப்டிதா போச்சுன்னே தெர்ல இப்பகோடோ
நாளைக்கு தீர்ப்பு சாயந்திரப்போ போயிட்டு போது
ஆஹ் ஒரு வெருப்பாருக்கு போறத்திக்கே புடிகில எனக்கு காலேஜி
ஏங்களுக்கு மட்டுனா போர்துகா புடிக்குது காலேஜீய அக்ஹ
பூச்செடி இல்லையேடா எங்க கைய்னில எல்லாத்தையு அறுத்து போட்டன்டா
ஏன்டா மல்லி
ஆமா யாரு இருக்குற யாருறுக்கா கையினில பூப்பறிக்கர்துக்கு
நேது நீ இருக்குர உங்கக்கா இருக்குது உங்க அம்மா இருக்குறாங்கோ உங்க அப்பாயிருக்குறாரு நாலு பேரு இருக்குறீங்கோ நாலு பேரு இருந்து ஒரு மல்லி செடி
போயிருவாரு எங்க அம்மாவு வேலைக்கு போறாங்க இப்போ நானும் காலேஜிக்கு போயிற்றே பூ பறிக்கற்துக்குலா ஆள் இல்ல அதனால மொத்தத்தையு புடிங்கி போட்டு ஆஹ் புடிங்கி போ ஃபுல்லா பயிர்தா பயிறு கலகவா இதெல்லா மாத் இத்மாரியே போவ்வேண்டிதா
அ எங்க கலக்கா போட்டீங்கோ ஒரு கலக்கா கூட ஊட்டுக்கு வந்துச் வர்ல
ம் ஏன் உங் கயின்ல காலக்காலா போட மாட்டீங்களா
ம் ஹூம் ஆஹ் எங்கடா கைய்னீ கீது ஃபர்ஸ்டே
உனக்கு ரெண்டாவுதே பஸ்ஸா தெர்லியே போல அஹ் அஹா
ஹலோ டைம் எங்கடாகிது ஃபஸ்ட்டு
தண்ணி இல்லியா உங்களுக்கு
எது இது அங்குவ ஆத் ஆத்துலா ஒரு அம்பத் சென்ட் இருக்குது மனகல்லு ஒரு அப் அம்பத் சென்டுக்குது ஒரு யாராகுது அதுலயே எங் மாமாவுக்கு பாதி எங்களுக் பாதி
நாளாக நாலாயிருது கய்ன்லா
நா
நாலாயிருக்கா கயின்ல
கயின்லா என்னானருக்கு மண்ணு இருக்கு செடி கொடி இருக் வேப்மாரொ மாங்கா மரொங்கீது மாங்கா மர
மாங்காமரொ இகுதா
ம் மாங்கா போய் அறக்கன்டா சொன்னாப்புல எங்க மாமியார் போன் பண்ணி அறுத்னு வர சொன்னாங்க மாங்கா
மாமியாரா
மாமிடா
ஓகோ
மாங்க வேற அற்த்னு வர சொன்னாங்க அதா புர்ல காலேஜ் எங்கடா காலேஜ் எங்கடா போச்சா
பினனா ஏதோ ஒரு காலேஜ் சொல்ச்சே
ம் டேய் ட்ரெஸ் எடுக் போய்க்குதுடா இன்னைக் காலேஜில்ல போல்றா
இன்னைக்கி போல்டா என்னா காலேஜ் அட்மிஷன் போட்டுக்குது ஆஹ் சீராமு ஏன் சீராம் போட்டுச்சி உன்ன உட்டு
ஆஹ் அண்ண சேகல அதுல
தி ஆ நோ பக்கட அவங்கண்ண பிரிக்க பாக்கரானா ஒங்க ரெண்டு பேரயு
பிரிச்சிட்டா ஆல்ரெடி அத் அ
அதுதா ஓ அண்ணங்கிட்ட நல்ல பேர் வாங்கனு
உன் நல்ல பேர் தா நம்ம நல்ல பையனாதாம்பா இருக்குறொ நம்ம யாரு
ம்
நெலொ நீ நெனைக்கிற நீ நல்ல பயனு நீ நெனைக்கிறியா
என்ன பொறுத்த வரியு நா நல்ல பைய தாண்ணா என்ன சொல்ற
அ அம்மா வந்து அன்னிக்கு சொல்றங்கோ
ம்
அவங் கூட சேராதப்பா நா வந்துண்ண நா கேக்குதா இல்லியா
கேக்து கேக்குது சொல்றா
கேக்தாடா ஆஹ் எங்கம்மா வந்து சொல்றாங்கோ அவ தா அம்மா வந் சொல்றாங்கோ அவ வந்து நல்ல பையன் நா நென்ச்சே ஆனா அவங் அண்ண அவங் அண்ண மேர் நெனச்சே நானு அவங்க அவங் அண்ண மேரி நெனச்ச நானு ஆனா அவங் அண்ண மேரி இல்ல அவ
ஆஹ்
னு சொன்னாங்கோ
செர் தாம்பா
த
மேரி போய்ராத ஒரே வாட்டி கேட்டு போச்சுண்ணா
என்ன பொறுத்த வரியு நல்ல பைய என்ன
ஆஹ்
என்ன பொறுத்த வரியு நா நல்ல பையம்பா
ப்பா செரிண்ணா அப்றோ பாக்லா என்ன
உம் சரியாய்டு